வணக்கம் தோழி
ஆ நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழினா பேசணுன் சொல்லிருக்காங்களா என்ன நார்முலா நம்ம நார்மலா பேசுற மாதிரி பேசலான் நெனைக்கிற
நார்மலா பேஸ்லா தமிழ் நறையா இருக்
ஆமா அது பிரச்சன இல்ல தமிழ்ல பேசுவோ அ ஓ கே என்ன தலைப்பு பேசுலா சொல்லுங்க தலைப்பென்ன பேசலா எத பத்தி பேசலா உம் செரி உணவு பத்தி பேசலா ஓகேங்ளா உம் ஓகே செரி இப்ப இன்னைக்கு காலேல நீங்க என்ன பண்ணீங்க என்னென்ன உணவுகள் சமச்சீங்க காலேல
நா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழம றதுனால சாம்பார் சம் சாம்பார் செஞ்சே சாம்பார் அ பயிறு சோ அது செஞ்சு பஸ் பசங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு
ஆ அப்புன்னா உங்ளுக்கு மதியத்துக்கு ஒன்னு மேல வேலையே சாம்பாரோட்
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா ஏனா சாம்பார்ணு போது சாம்பார்னுமோது நம்மோ வந்து அத காலே இதுக்கும் காலை உணவுக்கூ வச்சுக்கலாம் மதி மத்தியானத்துக்கும் அதே வச்சுக்கலாம் திரும்ப நெட்டு தோசைக்கு அதே வச்சுக்கலா சோ அப்டின்னும் போது அந்த ஒரு நாள் வந்து இந்த ஒரு ஒரு சாப்பாடு நெறய செஞ்சுரோ
ஆமா ஆமா ரொம்ப நல்ல விஷயோதான்
வேற எது எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது இருக்காது இல்லன்னு வச்சுக்கோங்க காலைல ஒரு சட்னி சா செய்ணு திரும்ப நைட்டுக்குக்காக ஒரு சட்னி செய்யணு திரும்ப மத்தியானத்துக்கு ஒரு கொழம்பு செய்யணு சோ அப்டின்னு வந்து ரொம்ப ஆ பெரிய வேலையா இருக்
ஆ கரெக்ட்டு தான் உம் நானும் காலைல சாம்பார் தான் செஞ்சே ஆனா ஆனா அப்டின்னா என்ன சொல்றது சாம்பார் நான் வந்துட்டு தோசைக்கு ஒரு மாதிரி பண்ணுவேன் அத சாதத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுவேன் சோ ஏனா சிறுபருப்பு போட்ட தோசை பண்ணுவே பெரிய பருப் போ தா ரைஸ் சாதத்துக்கு பண்ணுவே அதனால சி பருப்பு போட்டு தோசைக்கு ஒரு வேல முடிஞ்சுது காலைலியே அது பாப்பாவுக்கு றது அதுவோ ஆ பீட்ரூட் கூட்டோ வச்சு குடுத்து விட்டுட்டே மதியத்துக்கலா இனிமேதா பண்ணணு அது ச்ச கொஞ்சோ ஈஸியா முடிஞ்சிரோ வெள்ளிக்கிழமங்கறது வேல ரொம்ப பெரிய வேல
கண்டிப்பா ஆமா பெரிய வேல இருக்காது ஒரே இதோட முடிஞ்சிரோ இதுவே மத்தியானம் வேற ஏதாது வெ ரைசோ இல்ல வேற எதா கலர் சாப்பாடு செஞ்சோனா ஆ ரொம்ப கஷ் டோ நம்மளால வந்து திரும்ப வேற ஒரு திரும்ப திரும்ப இன்னொன்னு செய்ற மாரி இருக்கோ தோ இப்பிடினும் போது உங்குளுக்கு இது
ஆமா எங்கன்னா எங்க ஊர சார்ந்த மட்டக்கு எப்படி அப்டினா கலவு சாதலா இங்க பெருசா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க என்ன மோஸ்டா இங்க மீன் கொழம்பு ச்ச எங்களுக்கு அதுவு பெரிய வேலையாவே இருக்காது வெள்ளிக்கெழமதா எங்களுக்கெல்லா கொஞ்சோ பெரிய டாஸ்க் க ஏன்னா ஒரு கொழம்பு பண்ணணோ ஒரு கூட்டு பண்ணணோ ஒரு பொறியல் பண்ணணோ அந்த மாதிரி இன்னிக் போய் தா மு இது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நிஜமாவே பெரிய டாஸ்க்தா இங்க மத்த நாட்கள்ல மீன் கொழம்புதா மீன் கொழம்புனா மீன் கொழம்பு வச்சிருவோ மீன பொறிச்சு இல்லையா மீன் கொழம்போ எக்கோ முடிஞ்சிரோ
கொழம்பா போயிரோ எல்லாத்துக்குமே நல்லா இரு
ஆ நைட்டுக்குமே நாங்க அதுதானே எடுத்துப்போ ஆமா அதனால எங்களுக்கு அது பெரிய வேலையா இருக்காது அது அதனாலதா இந்த வெள்ளிக்கிழமங்கறது கொஞ்சோ எங்களுக்கு கட்டுமுட்டானா நாள்தா ஏகப்பட்ட வேல இருந்த மாரியே இருந்துகிட்டே இருக்கோ காலைலியே அதனால ஓரளவுக்கு கொஞ்ச கூட்டெல்லா பண்ணி முடிச்சதுனால எ கொழம்பு மட்டந்தா செரி ஓகே சாதோ வடிச்சாசு அதனால அந்த வேலையு முடிஞ்சிச்சு கொழம்ப மட்டுந்தானே பிரச்சன இல்ல அந்த நேரோ சூடாவே செஞ்சுக்கலா அப்டி சொல்லி ட
ஆமா ஆமா கண்டிப்பா உம் அது செய்யும்போது சாப்புடும் போது கொஞ்சோ சூடா இருக்க மாரி இருக்கோ இல்லன்னா ரொம்ப
இப்ப ஏனா இங்க வந்துட்டு பலாப்பழ சீசன் ஆ பலாப்பழம் தெரியுல சோ இப்ப நாங்க ஏன்ன பண்ணுவோனா பலாப்பழத்த வெச்சு பலாப்பழ கொட்டைய வச்சு கொழம்பு செம
ஆ ஆமா கண்டிப்பா அத தனியா கொழம்பா செஞ்சாலு நல்லா இருக்கோ இல்ல சாம்பார்ல போடுவாங்க அம்மா வந்து சாம்பார்ல போடுவாங்க இல்லனா தனி மைய அவிச்சு தருவாங்க
ஆ நாங்க இத கொழம்பா பண்ணுவோ இல்ல வறுவலா பண்ணுவோ ஆமா கொழம்பா பண்ணிருவோ அத வெச் சி தேங்காலா அரைச்சு ஊத்தி அது ஒரு கொழம்பா ஏன்னா அம்மா எப்ப பாரு பூள் ஆ புளி எல்லா ஊத்த மாட்டோ ஆ என்ன பண்ணுவோனா நம்ம வெ தேங்கா எண்ணெல்ல வறுத்துட்டு அதுலயே வத்தல் மல்லி எல்லாம் போட்டு நல்லா அது எல்லா நல்லா வறுத்து அரைச்சு வச்சுருவோ அப்பறமா இது எ எண்ணெய்ல உம் தேங்கா எண்ணெய் தேங்கா எண்ணெய்தா இங்க ஃபுல்லாவே தேங்கா எண்ணெய்தா யூஸ் கொன்னு நல்லெண்ணெ கடலெண்ணெ எந்த ஒரு வகையு யூஸ் பண்ணமாட்டோ இங்க ஃபுல்லாவே தேங்கா எண்ணெதா தேங்கா எண்ணெய வித்திட்டு எல்லா ண்ணெதா தோசை இந்த வார்க்கறோல அதுக்கு மட்டோதா நல்லெண்ணெ யூஸ் போடுமே தவிர வேற எல்லாத்துக்குமே தேங்எண்ணெதா இத பிறந்த கொழந்தைக்கு மசாஜ் பண்றது கூட தேங்எண்ணெலதா
ஆமா அதுல பண்ணுவாங்க மசாஜ் ஆயிள் இருக்கோ இல்ல தேங்கா எண்ணெல பண்ணுவாங்க அது கால்ல எந்திரிச்சோன அத
ஆமா அது எங்க ஊர் சைட்டு எப்போமே தேங்கா எண்ணெ தலைக்குமே ஏ நாங்க தேங்கா எண்ணெதா ச்ச அதே தேங்கா எண்ணெதா அது வீட்லே என்ன பண்ணிருவோனா அதெல்லா காய்ச்சு இது பண்ணிருவோ ஆ அதனால ச்ச இ தேங்கா ஆ தே ஆ அந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அந்த மாதிரிதா இங்க எல்லாருமே எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சோ அது இங்க இங்க ஃபுல்லாவே தேங்கண்ணைதா அந்த தேங்கண்னைல உள்ளி அந்த இதெல்லா போட்டு வதக்கி என்ன பண்றது அந்த ச கூட்ட அந்த இத வச்சு கூட்டு பண்ணிருவோ
உஹ்ம் நல்லாருக்கு உன
ப்பரா இருக்கு அதுக்கு வந்து நம அரைச்ச வச்சோல்ல அதே மிக்ஸ் கொண்ட கொஞ்ச நமக்கு கொழம்பு மாதிரி வச்சிட்சோ னா அது கொழம்பாயிரு ஆஹ் அந்த மாதிரி கொஞ்ச நல்லாவு டேஸ்டாவு அத சாப்புட்றதுக்கு
உம் நல்ல விஷயமா இருக் கே நாங்க ஒண்ணு போட்டா ஒண்ணு போட்டா அவிச்சு சாப்புடுவோ அப்டி இல்லைன்னா சாம்பார்ல போடுவோ மத் மத்தபடி இந்த மாரி ரி சஞ் ஞசதுல்ல ட்ரை பண்லா
இப்ப என்ன மாங்கா சீசன் இருக்கா
ஆமா மாங்கா தா அததா ம மாங்கா ஊறுகா இப்ப சாப்பாட்டுல இதுலயுமே வந்து மாங்கா ரைஸ் பண்ணலா அப்டி இல்லன்னா அந்த சாம்பார்ல போடுறது புளி கொழம்புல போர்றது மீன் கொழம்புல போர்ற
உம் இங்க வெளி எல்லாருமே ஆனா எல்லார் வீட்லயு சாம்பார் சாத அந்த மாதிரி கலவ சாதம் அதிகமா பண்ணுவாங்க இங் இங்க யாரு பெருசா அத பிரிப்பர் பண்ண மாட் தாங்க
நான் யெப்டியு வாரத்துல அது கரெக்ட் பட் ஆனா வாரத்துல ஒரு ரெண்டு டைம் சும்மா கொழம்பு பொரியல் அந்த மாரியில்லாம ஒரு வெரைட் த்தி பேசணு போது வந்து கொஞ்ச அவங்களுக்கு சாப்ட கொஞ்ச டிஃபரண்டாருக்
ஏன் அப்டின்னா உங்க சைடு அதிகமா வெஜ்ஜி தான எதாவது ஒரு கூட்டு எப்பவு பண்ணிக்கிட்டேருக்கணு இங் ஏனா எங்களுக்கு எப்பவும் பிஷ் கெடைக்கும்ல ப்ரெஷான பிஷ் எப்பவுமே கெடைக்கும்ல டெய்லி வாங்குறோ ஒரு இப்ப அம்பது ரூபாக்கு வாங்கினா போது அன்னிக்குள்ள இது முடிஞ்சிரு சோ அதனால் ஆஹ் அதனாலயிங்க உங்க சைடுக்கு இங்கேயு ரொம்ப வித்தியாசந்தா எங்க ஊரை சார்ந்த வட்டுக்கு இங்க மீன் குழம்புல எல்லாத்தையுமே முடிச்சு சொல்வாங்க ஆஹ் ஈசியா எல்லாத்துக்கு வேல முடிஞ்சுரு
நல்லது நல்லது ரொம்ப நல்லது ஆமா ஒரு வேல முடிஞ்சிரும்னா இங்கன்னா நாங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொழம்பு பாக்கணு ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் பாக்கணு ஐயோ கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணணு சோ இன்னைக்கு இந்த கொழம்பு வைக் க்றோனா நாளைக்கு இந்த கொழம்பு வைக்கணு இந்த கொழம்பு இந்த பொறியல் வக் வைக்கணு அதுக்கடுத்த நாள் யிந்த கொழம்பு பொரியல் வைக்கணு ஆமா ஐயோ ரொம்ப கஷ்டம் ஐயோ அது சாப்பாடு இந்த கொழம்பு பிரச்ச தா வந்து வீட்டுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாருக்கு எதுல வந்து எல்லாத்தயு சஜஷன் கேட்டோனு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்கனா எல்லாரு வோ இஷ்ட என்னனாலு பண்ணு என்ன மாதுபண்ணுங்க அப்டினு இல்ல எதாவது பண்ணு அப்டின்னு சொல்லி முடிச்சிருவாங்க நம்ம போய்கடயில எதாவதுண்ணுங்க இல்ல எதாவது குடுங்கனு கேக்க முடியாதுல நம்ம இது இவ்ளோ வேணுனு கே இர்க்கும் போதுதா நமக்கு கஷ்டமாருக்கு ஐயயோ என்னடா இது என்ன வைக்கிறது அதாவது வீட்ல அது அவைலபிளாருக்கணு கடயில அது நம்ம போற டைம்ல அது கரெக்ட் கெடைக்கணு கெடைச்சாதா நம்ம அன்னைக்கு அது பிளான் பண்ண முடியு ஐயோ ரொம்ப கஷ் ட ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் புளி கொழம்பு
எங்களுக்கெலா வெ வெள்ளிக்கெழம மட்டுந்தாங்க அவ்ளவு யோசன வரு யோசன எது க்கு வருனா எங்களுக்குயிந்த டிபனுக்கு மட்டுந்தாங்க யோசன வரும் டிபனுமே என்ன பெ பெரியவங்களா இருந்தங்ளா பழய சாதம் சாப் ட்ருவாங்க எங்க அப்பாவல்லா பொருத்த மட்டுக்கு பழய சாத தா அ அப்பா டிஃபன் பக்கமே எட்டி பாக்க மாட் டாங்க
உம் ஏ மாமா அப்டிதா பண்ணுவாங்க ஏ மாமனார் அப்படித்தா பண்ணுவாங்க பழ கொஞ்ச காலைல பழைய சாப்பாடு இருந்தா போது வேற எதுவுமே
ஆஹ் பிரச்சனையே இல்ல பழயசாதத்தம்ம உள்ளியே வச்சு சாப்ட்டுருவாங்க ஆனா கொஞ்ச காரசாரமா வேற ஏதாவது எதிர்பார்ப்பாங்க ஊருகா நீங்க நாரத்திங்கா ஊருகா நல்லா இருக்கு எங்க ஊர்ல சோ அந்த நார்ந்திக்கா ஊருகாயா வந்து எப்பவுமே இருக்கு கல்யாண வீட்டில் உள்ள ஊறுகா நாங்க எடுத்து வச்சுப்போ கல்யாண வீடெல்லா பக்கத்துல இருக்
ஆமா கண்டிப்பா இந்த கல்யாண வீட்டுக்கு போனால ரொம்ப சொந்தக்காரங்க நெருங்குன சொந்தம்னா அந்த ஊருகா அந்த புளிக்கூட் எனக்கு ரொம்ப புடிக்கு புளி கூட்டுன்னு சொல்லுவாங்க வெறு வெங்க வெங்காய பச்ச மொளகாதா அதத எண்ணெயில வதக்குவாங்க எண்ணெயில வதக்கி க்கி அத நல்லா சுண்டை வச்சு சூப்பரா இருக்கு ங்க மேஸ்மம் இங்க எல்ல கல்யாண வீட்லயுமே அது வைப்போ ப்பாங்க புளிக்கூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து தயிர் சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடுக்கு பால் சாப்பாடுக்கு சூப்பர் சமா காம்பினேஷன் இங்க வந்து கல்யாண வீட்டல வந்து ஊருக்கா புளி கூட்டு இருக்கு இல்ல ஊறுகா இல்ல புளி கூட்டு இருக்கு. ஒரு சில பேர் ரெண்டுமே வைப்பாங்க சோ இங்க வந்து அந்த புளிகூட் ட்டு இதல்லா வண்ட்டு அந்த மாதிரி சொந்தக்காரங்க நெருங்குன கல்யாண வீட்டுகல்ல போனம்ன புளிகூட்டு வாங்கிட்டு வந்துருவோ புளி கூட்
வெளி இல்லாடமே அதிகமா புளி யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே இல்ல இங்கய நாங்க மீன் கொழம்பு க்கு மட்டுந்தான புளி யூஸ் பெருசா இந்த குழம்புகளுக்கெல்லா புளியெல்லா ஊத்த மாட்டோ ஆஹா மீன் குழம்பு வைக்கிறது நெறைய ஊத்துவோ ஆமா இல்ல வேணு நெறையன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஒரு கைய அளவுக்குன்னா கொஞ்ச ஓரளவு எப்படி வைப்போ ஏன்னா றம்ம தக்காளியு போடுவோ அதுவு போடு அது போட்டாதா அது கொஞ்ச காரசாரமா இருக்கு ஆஹ் கொஞ்ச புளிப்பு வேணு மிளக மாங்காவு போடுவோ ஆஜஹ் ஆமா ஏ எ நமக்கே டெய்லி மீன் கொழம்புங்கிறதுனால அப்ப மறுநாள் ஆன் எடுத்து வைக்க மாட்டோ நைட்டே மொத்தத்துல எ ஃபினிஸ் ஆயிரு இல்ல அடுத்த நாள் என்ன பண்ணுவோனா கோழி எல்லா ட்ல வளக்கறோமா சோ அந்த கோழிங்களுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி நம்ம அந்த பழயசாத மிஞ்சுற பழயசாத பெரியவுங்க சாப் போக மிஞ்சரத அது கோழிக்கு கொடுத்து வச்சருவோ மீன் கொழம்பு கூட சேர்த்து
ஓ நல்லது நல்லது ஆமா கண்டிப்பா அது அன்னனைக்க முடிஞ்சிரு எங்களுக்கு இந்த மீன் கொழம்பு புளி கொழம்புன்னு வச்சுக்கோங்களே எங்களுக்கு மீன் கொழம்பு புளி கொழம்புனா வந்து கொஞ்ச வே கொஞ்ச மறுநாளைக்கு எப்டி கொஞ்ச இருக்குற மாரி இருக்கு அந் புளிக்குழம்புமே மறுநாள் நல்ல டேஸ்ட் ஸ்டா இருக்கு முஆமா கெட்டு போகாது ஆனா வந்து மறுநாள் தா நல்ல டேஸ்டாருக்கு இந்த கத்திரிக்கா புளி குழம்பா இருக்கட்டு இல்ல இது பாவக்கா புளி கொழம்பு எல்லா புளி கொழப்பு பு
நல்லா பாவக்கா எடுக்கவே மாட்டோ கசக்கும்ன்னு சொல்லிட்டு தொட்றதே இல்ல இங்கெல்லாம
கோவக்காயங்க அப்டி க காய்கறி தா
ஆஹ் இல்லலை நானு பாக்குறே இப்ப வீடியோ எல்லா பாக்கபோது நம்ம பாப்பாக்குதுல்லா சமைக்க அப்டி சொரக்காங்கறாங்க பாகங்றாங்க நம்மல்லா. ஒரு கூட் ட்டும் எடுக்கிறதல்ல இ அது வெறு வெள்ளி கழ மட் ட்டதான அன்னைக்கு வெறு அவியல் வச்சு சமாளச்ருவோ வியல் மீன்ஸ் எல்லா காய்கறியு சேர்த்து போட்டு பண்ற விஷய அத வச்சு சமாளிச்சுக்குவோ ஆமா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு எங்ளுக்கு அது ஒரு அவியல் வச்சா போது அப்புறமா நாங்க என்ன பண்ணுவோம்னா பீட்ரூட் ஒன்லே வைப்போ இல்ல பீன்ஸ் கூட்டு கேரட்டு பீன்ஸு அந்த கூட்டு இந்த ரெண்டு கூட்ட தா மாறி மாறி வ அப்றம் மோஸ்டா
நல்லதுதா ரொம்ப சிம்பிளா தா செய்றீங்க எல்லாமையா ஐயோ எங்களுக்கு கொழம்புதா வந்து பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆ இருக்கு அது இந்த பசங்கடெல்லா கேட்டன்னு வச்சுோ ஒவ்வொருத்தைங்க ஒவ்வொரு ஆப்ஷன் சொல்லுவாய்ங்க எனக்கு இன்னைக்கு சாம்பார் வேணுபாய்ங்க ஒருத் இன்னைக்கு எனக்கு தக்காளி சாப்பாடு வேணுபாயிங்க எடேய் அப்ற என்னடா வைக்கிறது சாம்பார்க் ஏ ஹஸ்பண்ட் கேட்ட அவங்க நீ ஏதாவது வை அப்படின்னு
ஓ இஷ்டமா அப்டின்றவாங்க எதாச்சு சொன்னா கூட அத பண்ணலா ஓ இஷ்டம்னா என்ன போய் பண்றது
செரி தோழி நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்தத
தலைப்புல பாக்கலா நன்றி